ஆஹ் நல்லா இருக்கேங்க நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆமா நல்லாருக்கே
சாப்ட்டிங்ளா ஆங்க சாப்ட்ட
ஆ நானு சாப் ட்ட ஆ இன்னைக் கி சப்பாத்தி அதுக்கப்பற சன்னா கிரேவி
அப்படிங்ளா மதியங்க லன்ச் டைம் ஆயிடு ச்சுங்ளே
மத்யான லன்ச்சுக்குதா சாப்ட்ட ஆ ஆமா ஆ லைட்டாதா சாப்டுவ அப்பற ஒரு பொரியல்ல பண்ண அது ம் பெருசா ஒண்ணு இருக்கும்ல பாட்டில் கார்டு என்ன சொல்வாங்க தெரில இங்கிலீஷ் தமிழ்ல ஆ சொரக்காய் சொரக்காய் பொரியல் சாப்ட்ட அ அப்ற காய் கொஞ்ச அதிகமா சாப்ட்ருவ லன்ச்சுக்கு அதனால சீக்ரமா சாப்ட்டு முடிச்சிட்ட காலையில ஒரு கஞ்சி மாரி குடிச்சனா அதனால சீக்கர சாப்ட்ருவோ
அப்படிங்ளா
நீங்க
நா வந்து காலைல ஜூஸு சொரக்கா ஜூஸ் போட்டு குடிச்சங்க வெயிட் லாஸ்ன்றத விட கொஞ்ச ஹெல்த் து பாத்துக்கலான்றக்காகங்க
ஓகே ஓ
ஆ கொஞ்ச ஹெல்த் தியா ஃபீல் ஆகுங்க வெஜிடபிள் ஜூஸ் குடிக்கும் போது
ஓகே ஓகே நானு வெயிட் லாஸ்க்காக அந்த சொரக்கா ஜூஸ் கேள்விப்பட்ருக்கே பட் நீங்க சும்மா அப்டியே குடிக்கலா
ஆமாங்க எல்லா எல்லா காயுமே குடிப்போ பீட் ரூட்டு, கேரட்டு, பாட்டில் கார்டு, அப்பறோ வந்து இந்த பீர் க்கங்கா சொல்லுவாங்க இல்லங்ளா
ஆமா ஆமா
து எல்லாமே ராவா
ம், ம் உப்பு போட்டுப்பீங்ளா
இல்லைங்க உப்பு எல்லா எதுமே இல்ல அதுலே ஒரு ஆமாங்க அ அதுலயே ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கு
ஓகே ஓகே ம் ம் இப்போ கேரட் பீட்ரூட்லா அத அப்டியே அரைச்சு அப்டியே குடிச்சிட்லா கொஞ்சோ தண்ணி போட்
இல்லங்க நீங்க இதையுமே ட்ரை பண்ண பண்ணுங்களே
அப் யா கணம் வடிகட்ட வேண்டியதா இருக்கு
ஆமாங்க கண்டிப்பா வடிகட்டணு கொஞ்சோ பெரிய சைஸ் ஸ்டெயினர் வேணு
அப்பிடியா ஓகே ஓகே உம்
நெறைய வருது எக்ஸ்ட்ராக்கு வந்து கம்மியா வருது அந்த இது வந்து
சொரக்கா ஜுஸ் கேள்விப்பட்டிருக்க ஆனா பீர்க்கங்கா வந்து நா கொழம்பு தா பண்ணி பொறியல் மாதிரி
இல்லங்க நீங்க ட்ரை பண்ணுங்களே ஒரு சின்ன ஒரு ஸ்வீட்னஸ்சோட அது ஒரு மாரி நல்லா இருக்குங்க
ஓகே அ கொ எடுத்துருவீங்களா இல்ல அப்டியே போட்டு
எத்வுமே நா எ கிறது இல்லங்க தோல் மட்டு கொஞ்சோ பீல் பண்ணிட்டு டு கட் பண்ணி போட்டு அப்பிடியே அரச்சு ஃபில்டர் பண்ணி குடிச்சிருவேங்க
ஓகே உம் காலில டிஃபன்யே அதானா
ஆஹ் குடிச்சிட்டு இல்லங்க டிஃபன் சாப்பிட்டே உப்மாவு சட்னியும்ங்க
ஓகே ஓகே சும்மா ஃபர்ஸ்ட் வெறு வயித்துல இந்த ஜூஸ் மாரி குடிச்சிருவீங்களா செரி செரி ஓ கே
மதியம் வந்து பொறி கொழம்பு வெச்சுருக்கே முருங்கக்கா கத்திரிக்கா உருளக்கெழங்குலா போட்டுட்டு ஆஹ் எஃகு ஆமாங்க அது அப்டி சொல்லுவாங்க அதுதாங்க அதுக்கு அது வைக்க அது இந்த கொழம்புக்கு பேர் அப்டி சொல்லுவாங்க ஆஹ் அப்டிதா நெனைக்கிற அது சிம்பிளாவு ஈஸி ஈசியாவு பண்ணிறலா ஈஸியாவு ஆயிடு அஹ் சாம்பார் இல்லங்க அரச்சு ஊத்திங்க குருமா மாரி குருமா மாரியு இருக்காது புளி கொழம்பு மாரியு இருக்காது ஆமா
ஓகே ஓகே ஆஹ அவியல் அவியல் மாரியா
ஆஹ் அவியல் மாரி கொஞ்சோ இருக்குங்க அவியல் கொஞ்சம் பிளண்ட் டேஸ்ட் அது வந்து கொஞ்சம் நம்ம தக்காளியே சேர்க்க மாட்டோம் இல்லைங்களா
ஆமா உம் ஓகே ஓகே உம் அ குழம்பு மாதிரி இருக்கு கண
ஆஹ் குழம்பு மாதிரி இருக்கும்
உம் சரி சரி சரி ஓகே ப்ளஸ் பொரியல் எல்லாம் இல்லே இதுவேண்டும்
பொறியல் இல்லேங்க எக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம்ன்னு சொல்லிட்டுங்க
ஓகே ஓகே ஃபைன்
பொரியல் இல்லாம கண்டிப்பா எங்க வீட்டுல இல்லங்க
ஆஹ் ஆமா ஆமா எங்களுக்கும் அப்படிதான் ஏதாவது ஒரு கிரேவினா பக்கத்துல ஒரு பொரியல் இல்ல ஒரு அப்பளம்
சாப்ட மாட்டாங்க பசங்களும் சாப்ட மாட்டாங்க அவருமே
ம் சரி சரி ஓகே உம் நீங்க எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க
நான் மார்னிங் வந்து ஒரு நைன் டென்னுக்குள்ள சாப்பிட்டுருவேங்க இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வழக்கமான டைம விட இன்னைக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாவே ஆயிடுச்சு ஆஹ் இன்னைக்கு ஒரு லெவன் தட்டி போடுதா உப்புமாவும் சட்னியும் அது காஞ்சு போச்சு அதுக்கப்புறம் தான் சாப்டேன்
உம் காஞ்சு போச்சு நீங்களே சொல்றீங்க அத தான் சாப்பிட வேண்டியதா போச்சு கடைசியிலே
வேற ஆப்ஷன் இல்லே இல்லைங்களா இன்னும் சாதம் வடிக்கலே ஆஹ் வடிச்சு ஆமா பசி எடுத்துருச்சு சரி அந்த ஜூஸ் வேறு குடிச்சோன்னா இன்னும் கொஞ்சம் பசிக்க ஸ்டார்ட் ஆகிடுதுங்க
ஆமா ஆமா உம் உம்
சரி போட்டு சாப்பிட்டுட்டு மத்தியானதுக்கு அ அரிசி ஊற வச்சிட்டு வந்திருக்கேன்
சரி சரி ஓகே
என்னங்க உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கற நேரத்துல என்னெல்லா நீங்க பண்ணுவீங்க
நான் வந்துட்டு அதான் இந்த ஜாப் பண்றதுனால எனக்கு இப்போதைக்கு கரெக்ட்டா இருக்கு இல்லன்னா வந்துட்டு என்ன பண்ணுவன்னா ஆஹ் கிச்சன கொஞ்சம் காலைலயே கொஞ்சம் எல்லா வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா கிளீன் பண்ணிடுவேன் எல்லாம் கிளீனா கிச்சன் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் திருப்பி ஈவினிங்தான ஏதாவது டின்னெர் பண்றதுக்கு இல்ல ஸ்நேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சிருவேன் அது ப்பா மோஸ்ட்லி பண்ணுவே இல்லன்னா வந்துட்டு பிரிட் டைம் இல்லனா டிராயிங் பண்ணுவே நான் கொஞ்சோ
ஓ டிராயிங்குங்களா
அது பண்ணுவே பண்ணிட்டு அது அக்ரலிக் பெயிண்டிங் அதெல்லாம் பண்ணி அந்த
ஓ அதெல்லா கூட ஃப்ரேம்லா கூட போடுவீங்களா
ம் வீட்டுக்காக பண்ணிருக்கே வேற யாருக்கு பண்ணி
ஏங்க அந்த கிளாத்ல வச்சு பண்ணுவீங்களேங்களா அக்ராளிக்கு ச்சு பண்றது அது பண்ணுவீங்களா கிளாஸ்ல பண்ணுவீங்களா
இல்ல நார்மல் வுட் என்கிட்ட இருக்கும் அத வச்சு பண்ணுவே இல்லன்னா அந்த கேன்வாஸ் ஷீட் இருக்கு இல்லையா அதுல வந்துட்டு அக்ரலிக் பெய்ண்டிங் பண்ணுவே நான் முன்னாடி இப்ப பண்ணல ரீசண்டா அந்த ஃபேபரிக் பெயிண்ட் பண்ணிருக்கே அதே ஆர்க்களிக் யூஸ் பண்ணி பேப்ரிக் கிளாத்
பண்ணியிருக்கே அது கிளாத்ல பண்ணி நான் பிரேம்லா பண்ணி நிறைய பேருக்கு பீபோர் மேரேஜுங்க ஆப்டர் மேரேஜு டைம் கிடையாது அதுக்கப்புறோ நம்மளுக்கு குழந்தைங்க அது இது பாத்துக்கவே சரியா போச்சு
ஆமாமா
இப்ப விட்டுட்டே சுத்தமாவே விட்டுட்டே அந்த அந்த ஐ அந்த சைடே போறதே விட்டுட்டே ஆா க்ல இதுல கூட சேரிலக் கூட பெயிண்ட் பண்ணுவேன் நா
ஓ சூப்பர் உம்
போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு
ஓகே நான் இந்த தலகாணி இந்தந்த பில்லோ கவர் இருக்கு இல்லயா அது ஒயிட் கலர் வச்சிருந்தேன் அதுக்கு மட்டும் கொஞ்சம் டிராயிங் எல்லா போட்டு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோ அத ஒயிட் ஆக அந்த ஒயிட் கலர் வந்துட்டு நால ஆக ஆ துவக்க துவக்க கலர் சேஞ்ச் ஆயிடும்ல்ல அந்த மாதிரி
ஆமாங்க
அப்புறம் சும்மா மடிச்சு மட்டும் வச்சுட்டேன் அதுக்கப்புறோ யூஸ் பண்ணல
இல்லங்க அந்த மாதிரி தலகாணி உறையில பண்ணாம வேற எதுலயாவது பண்ணலாங்களே கிளாத்லயே பண்ணிட்டு பிரேம் மாதிரி கூட பண்ணி வச்ச வச்சுக்கலாமே நம்ம வீட்டுல
ஓகே ஓகே நா அது அதுக்குதான் அந்த ஷீட் யூஸ் பண்ணிப்பே கேன்வாஸ் ஷீட் இருக்குல்ல அதுல வந்துட்டு டிரா அதை வந்து அப்படியே நமக்கு ஸ்கொயர் ஷேப் யே வரும்
ஆமா தெரியும் தெரியுங்க அது அது இது பண்ணியிருக்கு க
உம் அது அதனா அப்டிக் பண்ணிக்கலா துணின்னா வந்துட்டு நம்ப அந்த ரவுண்டது இந்த தேய்கிறதுக்கெல்லா யூஸ் பன்னுவாங்கள ரவுண்டவந்துட்டு அந்த கிளிப்மாரி போட்டு டைட்டா துணிணா அந்த
அந்த இதுங்க ஆஹ கரெக்டான பேர் வரமாட்டேங்குது அததுதான் சொல்றங்க ஆரி ஒர்க் பண்றதுல்லா கூட பிரேமுங்க பிரேமுங்க வுட்டன் பிரேமு
துணின்மா இதுல்லா நம்ம அப்டியே வச்சட்டு டேபிள்லயே கூட கூட்காந்துட்டு வரைஞ்சிடலா
அது ஆனா நல்ல ஹேபிட்டுங்க மைண்ட் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ் ஆகும்
ஆஹ் கண்டிப்பா உஹம் அத கொஞ்சோ நாள்ல யூடியூப் சேனல் வச்சிருக்கே ஹஅது வந்துட்டு போட்டு ட்ராயிங் வந்துட்டு நா பண்ணதெல்லா போட்டிருந்தே அதுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறோ திருப்பியு அந்த குக்கிங் இதெல்லா வந்துட்டு போட்டுட்டு இருந்தேன் வீடியோஸ்சு அதுக்கப்றோ அக்காவிட்டு விட்டுட்ட எதையு உறுப்டியா பண்ணமாட்டே நானு கண்டினியஸ்ஸா அதுக்கப்புறோ அகு தெரில அப்டிதா வந்துட்டு அது ஒரு இன்டரஸ்ட் கண்டினியூஸா வர மாட்டேங்குது எதுவுமே அதான் எங்க அக்காவு அதா சொல்லு எல்லாத்தையு பாதிலயே விட் டுட்டு விட்டுட்டு போற எதும் உறுப்படியா பண்றது கெடையாது
இல்லங்க இல்லங்க கண்டினியூ பண்ணுங்க எதையு விட் விடாதிங்க அது இப்போ விட்டுட்டோன் வெச்சுக்கோங்களே அதுக்கப்றோ அது வந்து கண்டினியூஷனே வர்றதில்ல
அதேதா கரெக்ட்டு அப்றோ இப்போ ரீசன்ட்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோலம் போட்டு போட்டு அத நெறையா வீடியோஸ் போட்டுட்ருந்தே இப்போ அதுமே ஸ்டாப் பண்ணிட்ட ஆமா சின்ன சின்ன கோலம்லா போடுவாங்க ல்ல ரங்கோலி மாதிரி குட்டி குட்டியா ஒரு நாலு புள்ளி அந்த மாதிரி சின்ன சின்ன கோலமெல்லா போட்டு வீடியோஸ் எடுத்து அதையு ஷார்ட்ஸ் மாரி போட்டுட்ருந்த அதுக்கப்ற வந்து எ ஸ்கூல் ஸ்கூல் எம் பையனுக்கு ஆரம்பிக்கு முன்னாடி வரைக்கு பண்ணிட்ருந்த ஆ நா அவ வன்ட்டு அது வரைக் கு வீடியோ எடுத்துட்டு இது பண்ணிட்ருந்தா இப்ப அதுவு எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அதுக்கு டைமு இருக்க மாட்டேங்து நம்ம உக்காந்து பண்றதுக்கு
அது வேணா சொல்லுங்க டைம் இல்லாததுதா பெரும்பாலு நம்புளுக்கான இதுவா இருக்குன் நெனைக்கிற
ஆமாமா அத எடுத்து அத ஒரு எடிட் பண்ணி அத வந்துட்டு அப்லோட் பண்ணு அத
ஆனாங்க எடிட் பண்றது ரொம்ப பெரிய வேலங்க
கரெக்ட்டு ம் அத பண்ணங்க ம் ம்
வீடியோ எடுத்து முடிச்சர்லா அந்த எடிட்டிங் செக்க்ஷன்தா வந்து ரொம்ப மோசமான செக்க்ஷனா இருக்குது
கண்டிப்பா ம் அது ஒரு பெரிய வேலதா சேர் ம் ம் நீங்க என்ன பண்ணுவிங்க ஃப்ரீ டைம்ல
ஃப்ரீ டைம்ல சீரியல்ஸ் பாக்றது
க்கே ம்
டி வி பாக்கறது மேக்சிமம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபோன் பேசறதுங்க
ஓ சரி சரி ம்
கூட ஃபோன் பேசறது எனக்கு நெறையா இருக்குங்க ஃபோன் பேசி ஏய் எனக்கு வந்து எல்லாரு ஸ்கூல் போயிட்டாங்கனா ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றே நானு
யா ஹா ஓகே ரொம்பச் சின்ன பசங்களா
அ ரொம்ப சின்ன பசங்க இல்லங்க
ஓ செரி செரி ம் அவங்க ஈர்க்கி அவுங்கிட்ட உக்காந்து பேசிட்டு இருப்பாங்ளா
பேச மாட்டாங்கங்க அது ஒவ்வொரு ஸ்டேஜ்ல பசங்க ஒவ்வொரு மாரி மாறு
கண்டிப்பா ம் கண்டிப்பா அத அ சின்னப் பசங்கன்னா நம்மக் கூட உக்காந்து கொஞ்சோ டைம் ஸ்பெண்ட் பண்வாங்க பெரிய பசங்கன்னா இப்ப ஃபோன் வேற இருக்கிறதுனால அவ்ங்கங்க வேலையப் பார்த்துட்டு அவ்ங்க கரெக்ட்
அ ஆமாங்க அது அந்த அதுவே நமக்கு நெறைய லோன்லினெஸ்ஸ குடுத்துருதுங்க நம்ப கூட நெறைய பேசிட்டுருந்தவங்க நம்ப்ள அவாய்ட் பண்ணும்போது அப்பல்லா அ இதுவாயிடுது இல்லங்களா அத ஃபில் பண்றதுக்கு நம்ப வேற யார் ராது அது எனக்கு நெறைய ஃபிரெண்ட்ஸ்ங்க
ஓ
கூட ஃபோன் பேசிக்கிட்டு அப்டியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப் பங்க வேற என்ன பண்றதுங்க முடியாது தில்லிங்ளா
ஆமாமா கரெக்ட்டு யாரா ஒருத்தர் நமக்குன் ஒன் வேணு கண்டிப்பா கு தா நீங்க பண்றது இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கிறது வந்துட்டு எல்லாருக்கு கடெக்காதுல்லையா உங்களுக்கு கெடச்சத நீங்க விட்றக்கூடாது
ஆமாங்க நல்லாவும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது என்னோட மைண்ட நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுருவாங்க நா டல்லான மைண்ட் செட்ல இந்த மாதுரிதான் சொன்னேன்னா அதுக்கான ரெமடியை நாநா கே எனக்கு டக் கு குடுத்துருவாங்க அதனால எனக்கு வந்து யா அது ஒரு பெரிய ப்ளஸுங்க
ஓகே ஓகே சூப்பர் ம் ஓகே நேரமு ஆய்டுச்சு நம்ம இன்னொரு கால்ல சந்தி
அ ஓகேங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு